ஆ கேக்குது
இது கொஞ்சோ பிஸி ஆயிட்டே வேற ஒன்னு இல்ல வீ ட்டுல அ நைட் டின்னருக்கு வந்துட்டு அ மாவு வாயின்ட்டு வர்றது இந்த மாரியான வேல தண்ணிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோ தண்ணியே கடசீல வீட்டுல பத்தீங்கன்னா தண்ணி இல்ல
ஓஹோ
மறுபடியு ஒரு கேண தூக்கிட்டு போய் தண்ணி இருக்குதா இல்லையானு அலஞ்சு பாத்துட்டு வந்துருக்க வேற ஒன்னு இல்ல
செர்
ஆமா சேரி அப்பறோ என்ன பேசிட்ருந்தோ இல்ல இல்ல இப்பதா வாங்கி குடுத்துட்டு வந்த தண்ணி பாத்தின்னா தண்ணி பக்கத்துல ஒரு கடையில உண்டு எங்க வீட்டுல எப்பவுமே வந்து கொண்டு வந்து போடுவாரு ஒரு ஆளு
சரி
அவுருட்ட போய் போன் பண்ண அவருபோன் எடுக்கல சரி பக்கத்து கடையில போய் இருக்கான்னு போய் தண்ணி கேன் குடுத்துட்டு ஃபில் பண்ணிட்டு வரலா அப்பிடின்னு போனா அங்கயு கட பூட்டிருக்கு
செர் சேரி
இப்போ ஒன்னு நாளைக் காலையில தா போய் பக்கத்து கடையில போய் வாங்கணு மாவு வாங்களா சேரி அப்படியே மாவு வாங்கிட்டு வந்தர்லா அப்டின்ட்டு மாவு வாங்க போன
சேர் சேரி
ஆமா மாவு வாயின்ட் வந்து குடுத்துட்டு டின்னர்ருகாச் ரெடி பண்ணீட்ருப்பாங்க
சேரி கரெக்ட் தா ஆமா நம்ம அது டிலே பண்ணா நம்மளுக்கு டிலே ஆயிடு
நமக்கு டிலே ஆயிடு ஏன்னா பசங்களுக்கு பசங்க ஏ பையனுக்கு நாளைக்கு தா ஸ்கூலு ரீஓபன் ஆவுது
ஓகே ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்போ நாளைக்கு இருந்தா
ஆ நாளைலயிருந்து ஸ்டார்ட் ஆவுது
ஓகே ஓகே
அதனால செரி அவரு சாப்ட்டாருனா ஆ செகண்ட் ஸ்டாண்டடு
ஒரே பையனா
இல்ல அடுத்து ஒரு பொண்ணு வேற இருக்காங்க அவுங்க எல் கே ஜி படிக்கிறாங்க அவுங்களுக்கு இன்னு ஸ்டார்ட் ஆவுல ஆமா அதனால அவங்களுக்கு சாப்பு இப்ப வாங்கி குடுத்துட்டோனா சாப்ட்டாங்கன்னா சீக்கிரம்படுக்க வப்பாங்க இல்லாட்டி அவுங்க டிலே ஆயிட்டே இருக்கு அப்பறோ நாளைக்கி கால்ல ஸ்கூலுக்கு எழுந்திருச்சி கிளம்புறதுல பெரிய டா இது
ஆமா அது ரெடி யார் பண்ணுவாங்க வீட்ல அம் அவுங்களே பண்ணிப்பாங்ளா ஒய்ஃப்பு ஏனா அதையு பாக்கணு சமைக் க்ணு எல்லா ஒரே
ஆமா ஆமா அது காலைல அவுங்க எந்திரிச்சுருவாங்க காலேலே ஏனா அவுங்களுக்கு பசங்க பையனுக்கு வந்து எப்டினா ஸ்கூல்ல மெனு குடுத்து விட்டுருவாங்க இந்த இதுதா நாளைக்கி அவங்களுக்கு குடுத் துவிடணு அப்டின்ற மாரி மெனு வந்துரு மொதனாலே அதாவது ஒரு வீக்குக்கு முன்னாடியே நெக்ஸ்ட்டு வீக் அந்த சிக்ஸ் டேஸ்க்கு என்ன மெனுவோ அப்டிங்கறத அவங்களே குடுத் துருவாங் அதனால அவுங்க என்னப் பண்ணணு எது பண்ணணுங்கற ஒரு கொழப்ப இருக்காது டெய்லி கால எந்திருச்சோன அவுங்க செடியூல பாத்துட்டு அவுங்களோ மெனு என்ன குடுத்துருக்காங்களோ அதையே அவுங்க கால்ல ஏஞ்ச்சு ப்ரிப்பர் பண்ண ஆரம்பச்சுருவாங்க
ஐ மீன் மெனு என்ன படிக்கிறதுக்கா இல்ல சாப்பாடு குடுச்
சாப்றதுக்கு அவுங்க லஞ்ச் மெனு டெய்லி குடுத் துட்றுவாங்க லஞ்ச்சு பிளஸ் ஸ்நாக்ஸ் என்ன குடுத்துவுடனுங்றத அவுங்க செடூல் பண்ணி அவுங்ளே மெனு குடுத்துருவாங்க நம்ம ஜாஸ்ட் அத இல்ல அது எப்டீனா அது உண்மேலே உண்மேலே என்ன சொல்ல போறது நம்ம நம்ம குடுத்து விறத பொருள விட அவுங்க வந் வந்துட்டு ஆ அவுங்க சொல்றது எப்டின்னு பாத்தீங்கன்னா ஆ என்ன ஒரு நல்ல விஷ் யோ அப்டின்னா வந்துட்டு இதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா நம்ம பசங்க வந்து ஆ கரெக்டான லெவல்ல ப்ரோட்டீன் எடுக்கறது கார்போ எடுக்றது
ஆமா அதுவு கரெக்ட் தா ஏனா சின்ன பசங்க இப்பவே ரொம்ப ஓவர் வெயிட்ட ஆகுறாங்க அதுவு நானு பாத்துருக்கே நெறைய பசங்க சின்ன வயசு வெறு அஞ்சாவது படிகிறோ பத் தா அ பத்தாவது கூட இல்ல அஞ்சாவது ஏழாவது படிக்கிற பசங்களே ரொம்ப ஒபிசிட்டி ஆய்டுறாங்க
ம் அது எப்டின்னு பாத்தீங்கன்னா அந்த மெனுல வந்துட்டு எல்லாமே இருக்கு விட் விட்டமின் என்ன என்ன விட்டமின் இருக்கு அப்டிங்கறத சைடுல குடுத்துருப்பாங்க இந்த விட்டமீனு ஆ இன்ன இன் இந்த லெவல்ல இருக்கு இந்த இந்த என்னென்ன விட்டமின் இருக்கு விட்டமின் டி விட்டமின் இ அப்றோ அ அப்டின்னு அவுங்க குடுக்குற மெனுல இதெல்லா நம்ம ஃபாலோ பண் அலையு நம்ம பசங்க என்ன சொல்றது நம்ம அந்த அந்த ஆ அவுங்க படிக்கிறதுக்கு வந்து பூஸ் பண்ற மாதிரி இருக்கு அவுங்க சில பே பேலன்ஸ் எடுக்கிறாங்ளா
பத்து வயசு பது பன்னெண்டு வயசு வரையு பல்லு பல்லு இருக்கு ஏனா சில பசங்களுக்கு இப்பயே பல்லு இருக்காது
எடுக்காங்க நமக்கு ஒரு ஒரு சாட்டிஃபைடா இருக்கு செரி அவுங்க குடுக்குறது வந்துட்டு ஆ அவுக அவுங்க் குடுக்குறது பாத்தீங்கன்னா ஹெல்தியா தா இருக்குக்கும்மா வந்து அவுங்க குடுக்குறதுல வந்து எதுமே பன்னீர் இருக்கு ஆ ஒரு நாள் வந்து கீர இருக்கு அப்றோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆ ப்ரோட்டீன் ரிச்சா உள்ளது ஏதாவது ஒரு துவையால வந்துட்டு ஏதாவது ஸ்ச டிஷ் பண்ண சொல்லியிருப்பாங்க
இதுல ஒரு இது விஷ்யோ என்னன்னா அதா. இந்த பன்னீரு இந்த விஷ்யோ எல்லா நம்ம எனக்கே கூட ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயஸ் முன்னாடில வருகித தெரியு. ஏனா நம்ப ஊருக்குள் ரொம்ப ஊருக்குள் வந்து அந்த பன்னீருன்றதே தெரியாது யாருக்கு. உங்குளுக்கெல்லா எப்போ அவ் நெ உங்குளுக் ரொம்பொ வருஷ்மா தெரிமா இல்ல இப்பதா ரீசெண்டா ஃபைவ் இயஸ்கு முன்னாடிதா பன்னீரு எனக்கெல்லா காளான் இருக்குறதெல்லா தெரியு. பட் இந்த பன்னீர் இருக்கறதெல்லா ரொம்ப ஐ ஐட்டம்ஸே வந்து இப்பதா தெரியு. நம்ம நாலேஜ் மாரி அது இம்ப்ரு. ஏனா நா பேங்ளூரு இந்தப் அதுக்காவல்லா உள்ள போன அப்றந்தா இந்த பன்னீர் ஐ ட்டம்மே இருக்கறது தெரியு அது வரிக்கு சாம்பார் ரசோ அதுதா. பன்னீர் ஐட் சிக்கன்னு மட்டன் அவுள்தா மத்தபடி பன்னீர் இருக்கற்தே தெரியாது.
ஆமா வானா இப்ப நல்ல அதுல வந்து நறைய கண்டுபிடிச்டாங்க போலருக்கு நறைய வருது முன்னாடிலா மு ட்டதாருக்கு நம்ப கு ஸ்கூல்ல வந்துட்டு.
போனு ஒன்னு ஒன்னு இருக்கு எதோ அது பால்ஸ் ஐட்டம் தா எல்லாமே மில்க் ஐட்டம் டோஃபு அதுவு ஹெல் த்தி இதெல்லா வந்து இந்த சை இந்த கொரியால வந்து ஒக்காந்தி அதுவே பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்புடுவாங்களா ஆனா ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க.
ஓகே ஓகே அ சேரி சேரி அதா இப்ப அவுங்களே வந்துட்டு பேலன்ஸ் டு ஃபுட்டு குடுத்தர்றாங்களா சோ நம்ம அத வந்து ஃபஸ்ட்டு பிரிப்பேர் பண்ணி பெ பசங்களுக்கு வெச்சு உட்டாலே போது.
டெய்லி புரோக்ரெஸ் ரிப்போ இந்த ஒ புரோக்ரெஸ் காடு மாரி ஒருப் ஐ மீனு ஒரு இதுவு வருதுங்க அதெல்லா இருக்குது டைரி மாரி அவுங்குள்க் அவுங்குள்க் தருவாங் வாவ் இதென்ன ஓம் ஒக் தராங்க இதெல்லா எ ஒருச் ஃபி ஃப்டீன் இயஸ்க்கு முன்னாடி நாங்க வந்து நம்போ நாம படிக்கிற டைம்ல இருந்துருக்கு இல்லையா ஒரு ப்ரோக்ரஸ் க
அ அது வந்து பாத்திங்கன்னா அ நா படிச்ச ஸ்கூல்ல வந்து இப்ப டோட்டலாவே கவுர்மெண் ஸ்கூலு.
சேரி.
சோ அப்டின் பாத்தீங்கம்போது எனக்கு வந்து அப்டி ஒன்னுமே இல்ல எனக்கு வந்து என்ன வரு திரும் பாத்தீங்கன்னா ஒ வ அந் த எக்ஸாமுக்கு முடிஞ்சவுன்ன வர்ற ரேங் ரிப்போட் இருக்கு தெரிமா ரேங்க் காடும்பாங்க. அதுதா மத்தபடி வந்துட்டு ஆ அதுதா அந்தப் ப்ராக்ரஸ் ரிப்போட் இருக்கும் பாத்தீங்ளா அது மட்டுந்தா இருக்குமொளிய எனக்கு நா படிச்சது கவுர்மெண் ஸ்கூல் நால கவுர்மெண் ஸ் கூல்ல எப்டி இருக்கும் அவ்ளோ ஸ்டிக்ட்டாவும் இருக்காது. அவுங்க டெய்லி எழுதி குடுத்தத நாளைக் ஹோம் ஒர்க்கு குடுப் ப்பாங்க நம்ம வந்துட்டு அத இப்ப எழுதிட்டு வர்ணு எழுதிட்டு வர்லனா என்னா பண்ணுவோ அடி உழுவு அந்த அடிக்கு பயந்தே நம்ம எல்லா ஹோம் ஒர்க்கு எழுதிருவோ. அதனால வந் து ஆனா இப்ப உள்ள பசங்களுக்கு அப்டி கெடையாது. ஸ்கூல்ஸ்ல எங்கிமே அடிக்கிறது கெடையாது.
அம்மா.
அடிக்கிறது கெடையாது அவுங்களுக்கு அந்த ஹோ அந்த ஒரு டைரி ஒண்ணு போட்டு குட்த்தர்றாங்க. நாளைக்கி என்னென்ன குடுக்கணு என்னென்ன எழுதிட்டு வரணு என்னென்ன ஹோம் ஒர்க் என்னென்ன படிச்ட்டு வர்ணுன் குடுத்தர்றாங்க. இந்த அம்மாக்களுக்கு இப்போ டோ வீட்ல ரொம்போ லோடாயிர்ச்சு.
ஓகே.
ஆமா இப்ப முன்னாடில்லா நம்ம அப்டி கெடையாது. அம்மாலா நம்மள கண்டுக்க மாட்டாங்க நாங்க படி கம் படிக்கிறோ படிக்கலையாங்கிறத பாக்க மாட்டாங்க. ஆனா நம்ம என்னென்னா அடிக்கு பயந்து ஸ்கூல்ல மறுநாள் எழுதாம் போனா அடி விழு. அதனாலயே வந்து எல்லாத்தியு ஹோம் ஒர்க்கையு முடிச்சர்றது.
இப்ப ஏ எங்கப் நா படிச்ச ஸ்கூல்லெல்லா ட் அ ப்ராகர்ஸ் ரிப்போட் தனியா இருக்கு. டெய்லியு ஒரு டைரி மாரினு ஒரு இருக்கு. எல்லா கிளாஸு முடிஞ்சப்பறோ அந்த டைரில வந்து என்ன ஹோம் ஒர்க்ன்றத அவங்க குடுத்துருவாங்க அத நம்மோ எழுதிட்டு கடைசில போறப்ப சைன் வாங்கிட்டு போணு கடசி யாரு அந்த டீச்சர் கடசி
அந்த அந்த அப்போ நீங்கெல்லா ஜென் சி கேட்டகிரியா இருப்பீங்கன்னு நெனைக்கே நாங்க வந்து நைன்ட்டீஸ்ல பெறந்த கிட்ஸ் நாங்க நைன்ட்டீஸ் பெறந்த கிட்ஸ்ன்றதுனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ படிக்கல குடுத்த ஹோம் ஒர்க்கன்னு குடுத்துருப்பாங்க அவங்க இத்தனைக்கு எழுதி கூட தர மாட்டாங்க இதுதா ஹோம் ஒர்க்ன்னு எழுதி கூட தர மாட்டாங்க அவங்க நடத்தி போட்டத சொல்லிருவாங்க ஜஸ்டிஸ் வாய் வழியா ஒரு ஓரலா சொல்லுவாங்க இதுதா நாளைக்கு வரு ஹோம் ஒர்க் இதுதா படிச்சுட்டு வரணு இதா நாளைக்கு வரு எக்ஸாம் இத நாங்க மறக்காம மைண்ட்ல வச்சுட் டு வீட்டுக்கு போயிட்டு அத அந்த படிக்கவு செய்யணு பிளஸ் அதுல வந்துட்டு அந்த ஹோம் ஒர்க் குடுத் தாங்கன்னா அத எழுதிட்டு வரணு எழுதிட்டு வரலன்னா வேற ஒண்ணுல்ல அதுக்கு மாத்து வாங்க போறது நாங்கதா அடி வாங்கி ஆ கிளாஸ்ல அப்பல்லா அ ஆ ஆமா அது வேற ஒன்னு இருக்கு அது வேற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன் னா அது வேற எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னா அடி அடி ஒரு பக்கோ இருந்தாலு மறுபடியு அத டென் டைம்ஸ் எழுதீட்டு வா டுவென்டி டைம் எழுதீட்டு வான்னு வாய்க்கு வந்தத சொல்லிடுவாங்க
ஆனா அதெல்லா ஒரு டைம் ஸ்கூல் ஸ்கூல் டைம்ல நம்ம அடி வாங்குறதெல்லா இப்ப யோசிச்சா ஃபன்னா இருக்கு அத அதா ஆ இப்ப யாரு அடிக்கிறது இல்ல ஆமா அது அந்த அடியல்லா திருப்பியு இன்னு அடுத்த நூறு வருஷத்துக்கு கேக்க கூட முடியாது ஆமா ஐ மீன் அத சொல்லல திருப்பியு நம்ம ஒரு ஒரு ஒரு பியூச்சர்ஸ்ஸ வந்து நம்ம திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அதெல்லா அதுல ஒண்ணு அது இந்த குச்சில அடிப்பாங்க பாத்தீங்களா பேக்ல ஒக்காந்து இந்த சி இது சிட்டப்ஸ்ல போ பொசிஷன்ல வ வச்சி அடிப்பாங்க பாத்தீங்களா அது ஒன்னு இந்த போர்ட்ல கை வச்சிட்டு எலக்கெல்லா தமிழ்ல தமிழ் மே டீச்ச கிட்ட ஏகப்பட்டது வாங்கிருக்கே ஏன்னா தமிழ் எனக்கு ஒழுங்கா வந்து
அந்த மாரி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா எங்க வாத்தியர் மேக்ஸ் வாத்தியர் ஒரு ஆளு இருக்காரு எப்டி தெரியுமா அவர் வந்துட்டு அவரு சொன்ன கணக்க மறுநாள் வந்து நம்ம செய்யல மறுநாள் செய்யல ஹோம் ஒர்க் எழுதல அப்பறோ வந்துட்டு அவர் சொல்லிக் குடுத்தது நமக்கு புரியா ம மறுநாள் வந்து அவரு டெஸ்ட் வைக்கும்போது பெயில் அது மார்க் எடுக்கல அப்டின்னா அப்ப எங்க தூக்கி வச்சி போர்ட்ல எங்கள வந்து சட்டைய சட்டையோட அப்டி தூக்கிட் ஏய் போர்ட்ல எங்கள வச்சி அழிப்பாரு போர்ட்ல இந்த டெக் இந்த பிளாக் போர்ட எங்கள வச்சி அழிப்பாரு தூக்கி எங்கள வச்சி செவுத்துல தேய்ப்பாரு அப்ப அந்த மாரில்லா நாங்க எவ்வளவு தூரோ பயந்துருப்போன்னு பாருங்க
அது எ எ நானு எஸ்பர்ட் பண்ணி நா வந்து லெவன்த்ல இது லெவன்த் நெனைக்கிறே இந்த மேக்ஸ் வாத்தியார் வந்து போர்ட்ல எழுதி போட மாட்டாரு அவரு வந்து பழைய நோட்ஸ் வாங்கனவங் யா முன்ன இருந்தவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து இத நீ போட்டு போர்ட்ல எழுதி போட்டுரு மத்தவங்க காப்பி பண்ணட்டு நா எழுதி போடுவே அப்ப அதனால ரொம்ப குளோஸா ரொம்ப இதா இருப்பாரு அவரு பிசிக்ஸ் இது கெமிஸ்ட்ரி வாத்தியாரு பட் ஆனா நம்ம ஒரு தப்பு பண் எங்க இருந்து கோவோ வரு மத்தவங்கள ட்ரீட் பண்றாரு நம்மள ரொம்ப மோசமா ட்ரீட் ட்ரீட் பண்ணுவாரு
ஆ
அடி வெளுத்துருவாரு ஏனா மத்தவங்க ஓரளவுக்கு அ ரொம்ப க்ளோஸ் இருக்காது ரொம்ப நா நார்மலா இருக்கு ரொம்ப நம்ம என்னன்ன எல்லாமே குளோஸா இருப்பாங்க பத்தி ஒரு வாத்தியார் வந்து பசங்ளோட அவங்க தப்பு பண்ட்டு ரொம்ப கோவ வரு எப்டி எதுல அடிப்பாங்ளே தெரியாது எங்க கிளாஸ்லலா ஒருத்தர ஐ மீன் நாங்க படிச்ச க பிளஸ் ஒன் க ஸ்கூலல்லா ஒருத்தங்கள அடிச்சி அவங்க மயக்கமே போட்டு பெட்டுக்கு போற அளவுகு ஆயிடுச்சு பசங்கள
உ அதனால நால எல்லா தேய் ஸ்கூல் வாத்தியாரு அப் அப்டினாலே பயந்தா பயத்த தவிர ஒண்ணுமே இருக்
ஆமா இப்பல்லா யாரு அப்டி யோசிக்கதே இல்ல ப்ரோ இப்போ வந்து இந்த வாத்தியார்னா பயோ இந்த இது ஸ்கூல்னா பயோன்றதே இல்ல ஏனா அந்த அளவுக்கு வந்து டெக் டெக்னாலஜி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி பசங்களுக்கு சரி இது ஒரு ஃபண்ணுன்றது மாரி ஒரு இது ஆயிடுச்சு அவங்களுக்கு
சரி சரி சரி பிரதர் நம்ம அடுத்து பேசும் போது பேசுவோ எனக்கு இப்பதா தண்ணி கேனுக்கு நான் போன் பண்ண சொல்லி தோணு பாத்தீஙளா அவர் இப்பதா அது வந்துட்டு தண்ணி கேனுக்கு போன் பண்ணல ஒரு போன் இவள நேர எடுக்கல மூண் நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்க இப்ப அவர விட்டுடனா பிடிக்கவே முடியாது சோ அவன்ட எடுத்து கேட்டுட்டு வந்தற
சரி போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட் நீங்
ஆ ஆ ஓகே ஓகே நா உங்களுக்கு ட டெக்ஸ்ட் பண்ற
சரிப்பா சரி